ஹலோ ம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்ல இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கங்க
சொல்லுங்க சாப்ட்டாச்சுங்ளா ஆஹ் சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டாச்சுங்ளா ஆஹ் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஸ்பெஷல் நைட்டு இப்போ கடைக்கு தா போயிட்டு வந்தோ
ஹ கடையில சாப்ட்டீங்ளா வெளியே இருக்கீங்ளா
ஆஹ்
ஓ சேர் செரி ஏ வீட்டுல சமைக்கலீங்களா இல்ல வெளில இன்னிக்கி பிளான் பண்ணி போயிருக்கீங்ளா
ஆஹ் வெளியில வந்தோம் சரி எல்லாரும் எல்லாம் சேந்து போயிட்டோ
ஆஹ் ப்ரண்ட்ஸ் கூடீங்களா இல்ல பேம்லியா வா
ப்ரண்ட்ஸ் கூட த்த பிரதர்ஸ்
ஓ அப்ப ஓகே அ பெரிய ஏதாச்சும் ஒரு கேட்டுகெதர் மாதிரி போயிட்டீங்ளா இல்ல சும்மா
சும்மா சாப்பல்லா
நாஹ் அப்டியா செரி செரி என்ன சாப்ட்டீங்க தோச தானா
ஆஸ்சுஷல் நா பொரோட்டா சாப்ட்டே போயி மத்தவங்கலா தோச இட்லி
ஓ சரி சரி ஹோட்ல இல்ல இந்த தள்ளு வண்டி கடை மாதிரி அந்த மாதிரி சாப்ட்டீங்களா ஏனா அது டேஸ்ட் நல்லாருக் குள்ள தள்ளு வண்டி கடைலுமே
ஆ நா நல்லாருக்கு பட்டு இந்த பெரிய கடையிலயே வாங்கிட்டு வந்ட்டோ பார்சல்
அப்படியா அப்டிங்ளா சேரி சேரி‌ ம் சாப்ட்டாச்சுங்ள இப்போ
ம் சாப்ட்டாச்சி நீங்க
ஆா நா சாப்ட்டேங்க சாப்ட்டாச்சி சொல்லுங்க அப்புறோ எப்டி லைஃப்லா போகுது
ஆஹ் நல்லா போகுது உங்ளுக்கு
ந நா வொன்னு கேள்விப்பட்டேங்க நீங்க அந்த மேக்கப்செட்ல வந்துட்டு கெமிக்கல்ஸ் கலக்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட அது நீங்க இங்கு நல்லா ஐடியா இருக்குங்ளா
ஆஹ் இருக்கு கன்ஃபார்ம்
ஆஹ் அது பத் அது நீங்க அது ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க எனக்கு அது பத்தி ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தா நா கேட்ட இப்போ நால்லா பாத்தீங்கனா அஹ் நார்மலா இப்போ அந்த லிப்ஸ்டிக்லா போட்றே அதுலயு வந்து கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க தெரிது இப்போ தித்தி ஆஹ் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர்கானிக்கு கம்பெனி வந்து ட்டு அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே சாப்புட்றாங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அது வந்து நாங்க சாப்புட்லா அப்புல்லா சொல்றாங்க இல்லையா அதல்லாம் நெஜமாலுமா இல்ல பேக்குங்களா அதல்லா
அது எல்லாமே பேக்தா சும்மா நம்மள சொல்றத்தா அவங்க ஏன்னா யூஸ் பண்ணா நமக்கு பெனிபிட்ஸ் ஏது இல்ல அப்புடின்னு நெனைக்குவாங்க பட் அதுல கெமிக்கல்ஸ் இருக்கு அது ரியல் தா
அந்த ஆர்கானிக்லிமே கெமிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க
மோஸ்ட்லி ஆர்கானிக்னா அந்த கலர்லா இருந்ததுன்னா நீங்க எந்த கலர் சொல்லுவீங்க
என்னங்க
அந்த கலர்ல ஆர்கானிக் ஃப்ரூட் அப்புடின்னா எது சொல்லுவீங்க
இப்போ பீட்ரூட்லா இருக்குயில்லிங்ளா பீட்ரூட்டு ஆ பீட்ரூட்னா அது வந்து
ஆ அந்த அந்த கலர் நீங்க கண்டுபுடிக்கீங்களா நார்மலா இருந்தா பேசிக்கா பீட்ரூட் கலரு நீங்க யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் புரி கேக்குறீங்கன்னா அந்த கலர் நார்மலா கைல இருந்ச்சுனா கண்டுபுடிக்கலா
எப்டி அது சொல்றீங்க இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இந்த பீடரூட்லா சும்மா இந்த பீட்ரூட்லா நம்ம வீட்ல அறுக்குனு சொ அறுத்தோனா அது வந்து நம்ம லிப்ஸ்டிக்கா போட்டா அது ரெண்டு ஒரு ஃபை மினிட்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ட்டா போயிரு
ஆ அதே மாரிதா பர்மனன்ட் கலர்னா அது பர்மனன்ட்டா இருக்கவே வாய்ப்பு இல்ல ஆர்கானிக்னா
இல்ல நா அவு அது அப்புடி சொல்லலங்க இப்ப ஆர்கானிக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கு லிப்ஸ்டிக்குன்னு சொல்றாங்க இப்ப அது வந்துட்டு உங்களுக்கு லிப்ஸ்க்கு ஒன்னு ஆகாது இப்ப நார்மல் லிப்ஸ்டிக்கா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிப்ஸ் எல்லாமே வந்து டார்க் ஆயிரு இப்ப அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்லா போட்டீங்கன்னா ஒன்னுமே ஆகாது இது வந்துட்டு லைஃப்லாங் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலா இந்த ஹேர் டையி ஹேர் கலரு அதெல்லாமே இப்ப ஆர்கானிக் வந்துருச்சு இல்லீங்களா அந்த அமோனியா ஃப்ரீ அந்த மாரில்லா சொல்றாங்க அந்த மாதிரில்லா நெஜமாலுமே அது இருக்கான்னு எனக்கு தெரியில அதனால தா உன்ன கேக்குற ஏனா நீங்க ஏற்கனவே உனக்கு அது தெரியும்ல அதா
னுமே யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாரி
ஆஹ இல்லங்க நா யூஸ் பண்ல கேள்விப்பட்ருக்க அதனால தா உங்களுக்கு நானு கேக்குற நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க இல்லையா நா இந்த கம்பெனி தெரியு அப்டின்னு சொல்லியிருந்தீங்களா அதனால கேட்ட
தெரியுமல்ல அந்த டாபிக் பத்தி பேசலா அப்டின்னு சொல்லி
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஒன்னு இல்ல மோஸ்ட்லி நம்ம ஆர்கானிக் எல்லாருனா அதோட டைம் டியூரேஷன் வந்து கம்மியா தா இருக்கு அவுங்க அதிகமா டியூரேஷன் தராங்கன்னா அதுல கன்ஃபார்ம் கெமிக்கல் இருக்குனு தா அர்த்தோ
கெமிக்கல் தா ம்
ஆ கெமிக்கல் தா இப்ப எப்பிடி நம்ம சாப்புறதுல எல்லாத்துலயு கர்ட்ல லாக்டிக் ஆசிட் அந்த மாரி ஆசிட் இருக்கு பட் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ற ஆசிட் இருக்காது
அந்தளவுக்கு ஆசிட் இருக்காது சார்
அந்தளவுக்கு இருக்காது நம்மள ஸ்பாய்ல் பண்றளவுக்கு இருக்காது நம்மள டேமேஜ் பண்ற அளவுக்கு
ஓ சேரி சேரிங்க ஆ அது எந்த மாதிரி ஆசிட்ன கலப்பாங்க அது வந்து ஹார்ம்ஃபுல் ஆசிடா இல்ல ஸ்ட்ராங் எப்புடி
ஹார்ம்லெஸ்ஸா தா இருக்கு மோஸ்ட்லி ஹார்ம்ஃபுல் போட்டாங்கன்னா அவுங்க கம்பெனியே மூடிரனு
ஆமாமா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப ஆப்பிள் அந்த மாரிலா நமக்கு வந்து நார்மல் நேச்சுர்ல வந்து மேலிக் ஆசிட் அந்த மாரிலா கெடைக்குது இப்போ என்ன மாதி நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரூட் பேஸ்ட் ஆசிட்டா இல்ல அந்த மாதிரி நா கேக்குற
அந்த மாரி ஆசிட் எல்லா எடுக்கறதுக்கே வாய்ப்புல்ல மேம்
அது இல்ல நார்மலா எப்டி கலப்பாங்க
ஆமா இப்ப எப்டி நாம சிக்கன் ரைஸ்னு எடுத்துட்டா சைனா சால்ட் அந்த மாரி யூஸ் பண்றோமோ அந்த மாரி நம்மளுக்கே தெரியாது அது நம்மள ஸ்லோவா எடுத்துக்கு
ம் சேர் சேர் ம் ஆனா நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்க இப்ப நா ப்பா இப்ப நார்மல் மே ஃபேஸ் எப்பாச்சு ஒரு டைம் எங்கயாச்சு ட்ரிப் போற மாரி இருந்தா யூஸ் பண்ணிக்கலா டெய்லி பேசிஸ்ல மொத அத யூஸே பண்ண முடியதுல்லைங்களா
ஆமா மோஸ்ட்லி ஜென்ஸ் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ லேடீஸ்தான அதனாலதம்பா உங்ககிட்ட கேட்டே யூஸ் பண்றீங்கான்னு
நா அந்தளவுக்கு யூஸ் பண்ணமாட்டே எங்காச்சு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது மேரேஜ்ஜு அந்த மாரி இருந்தாலு யூஸ் ப ரொம்பெல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க லைட்ட தா யூஸ் பண்ணுவோ லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டார்க் கலர் லைட்டா தா போடுவோ ஆனா இப்போ ஏ கொழந்தைங்கள பாத்திங்கன்னா வச்சுக்கோங்க இப்பவே நல்லா டார்க கலர் யூஸ் பண்ணி அந்த மேக்கப்லே பாத் ஆனா நெறைய விதோ இருக்கு அந்த பிளஷ் பண்றது அதுக்கு தனியா இருக்கு அதுக்கப்பற காம்பேக்ட் பவுடரு அதுக்கப்பரோம் நெறைய ஃபேஸ் கிரீம்ஸ்சு போட்டுட்டு அதுக்கு ப்ரைமரு அதுக்கப்பற கன்சீலரு இந்த மாரி நெறையா இருக்கு நம்ம அத புல்லா அ மேக்கப்ல இருந்து போனாதா நம்மளுக்குல்லா அது தெரியு இப்ப சும்மா ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டி மேக்கப்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரைமரோ கன்சீலரோ போட்டு நம்ம முடிச்சுக்கலா இல்ல வேற எங்கயாச்சு மேரேஜ்க்கு வேற ஏதாவது போகணும்னா நெறைய பேர் வந்து இந்த மாரி எல்லாமே பண்ணிதா போறாங்க நீங்களா கேள் நீங்க பண்ணியிருக்கீங்களா அது ஜஸ்ட்டு இப்பல்லா குரூம்ஸ் இப்பல்லா பாத்தீங்கன்னா நார்மல் பாய்ஸுமே இப்பலா குரூம் பண்ணிக்கிறாங்க ஏதாச்சு இந்த ஹேர்ரு இது எல்லா பண்ணிக்கலா நீங்க அது மாரி பண்ணிருக்கீங்களா
ம்ல்ல இது வரைக்கு ட்ரை பண்ணதில்ல
என்னங்க
இது வரைக்கு மேக்ப் திங்ஸ்ல்லா ட்ரை பண்ணலா மோஸ்ட்லி நா என்ன பொறுத்த வரைக்கு
ம்
அ இதுதா ஆ இத ஃபேஸ் வாஷ் பண்ட்டு
ம் ஜஸ்ட்டு அவ்ள ஆனா இப்ப பாத்தின்னா மேரேஜ் பாய்ஸ் வந்துட்டு பியூட்டீசின்னு கூப் இப்டிதா அவங்க மேக்கப் பண்றாங்க ஏன்னா அவங்களு வந்து அந்த ஈக்குவலா தெரிய முடியு பொண்ணுக்கு ஈக்குவலா அ அந்த மாரி அவங்க பண்றாங்க
சொல்லப்போனா கேர்ள்ஸ் இக்வலா தெரியனும்னு அவங்க அவசிய இல்ல கேர்ள்ஸ்சு இவங்க அப்படிதா மேக்கப் பண்ணாங்க பட் பாய்ஸ் வந்து அது அன்னெஸ்ஸசரி
அ ஆமாங்க பாய்ஸ் பண் ஆனா இப்பத்த பசங்கல்லா பாத்தீங்கன்னா என்மோ பண்ணிக்கிறாங்க
இது மோஸ்ட்லி மேக்கப் எதுக்காக பண்றாங்க சொல்லுங்க பாக்கலா
போட்டோ வந்து நல்ல விழுகறதுக்காக வேறதுக்காக இல்ல
னு பர்பஸ் இல்லன்னு சொல்ல முடியாது இப்போ மோஸ்லி வந்து இருந்தா அவங்க ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லா பாக்கணு நம்மள
ம்
அதுதா முக்கியமான ரீசனே மேக்கப்க்குல்லா சொல்ல போனா
என்னங்க
அவங்க ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ் அவங்க யாரனா கம்பேர் பண்ணனு
ம்
கேக்குதுங்களா
ஆமா
அவங்க யாரான்ட அட்மை பண்ணணு அதனாலதா மேக்கப் போறாங்களே தவர இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல போறன்னா நம்ம பேஸ் கொஞ்ச க்ளோவா இருக்கணு
ஆமா ம்
போட்டோ வந்து ஜஸ்ட் வந்துங்க நம்ப எப்ப வேணாலு. எடுத்துட்டு போயிட்லா ஓ மெமரிசா கூட அது போட்டோ நம்ம எடிட் பண்றதுக்கூட நெறய ஆப் இருக்கு
எடிட் பண்ற ஆப் இருக்கு பட் நம்ப அங்க போனா கொஞ்சோ அ லுக் வைஸ் நல்லா இருக்ணு இல்லையா அதனால இப்ப எப்டின்னா இப்பதான லைட்னிங்ஸ் அது வந்து இப்பதா மரத்துல உள்ள லைட்னிங்ஸ்ல்லா ஜாஸ்தியா இருக்கு அப்ப அந்த லைட்டிங்க்கு ஏத்த மாரி நம்ப பேஸ்சு கொஞ்சோ நல்லா ப்ரைட்டா இருக்னு அந்த மாரிதா எக்ஸ் அப்ப எல்லாருமே போவாங்க ஆனா முக்காவாசி பேர் அது மாரி பிர்பேர் பண்றது இல்லங்க எல்லா நார்மலா போறாங்களா ஜஸ்ட் அ உங்கள மாரிதா ஜஸ்ட் மூஞ்சிக்லா ஜஸ்ட்டு ஒரு க பேஸ் பவுடர் மட்டு போட்டுட்டு வேற என்ன அவ்வளதா வேற எதுமே பண்றது இல்ல
அவங்க மோஸ்ட்லி போட்றாங்கன்னா எல்லாரு அவங்களுக்கு என்னன்னா அவங்ககிட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணு இல்லன்னா அவங்கள யாருன்னு நோட்டீஸ் பண்ணணு அதா மேக்கப் இதோட இது உண்மையான ரீசன்
ஆமா சில பேரு குரூமிங்க்காகவு பண்றாங்க
ஆ குரூமிங் அது வந்து அவங்களோட லைஃப்ல ஃப மறக்க முடியாத
ம்
இது முமெண்ட்றனால பண்ணுவாங்க
இல்ல இல்ல அ ஆக்சுவலி இப்ப கு குரூம் பண்றாங்க அவங் அவங்களே அவங்கள அ செல்ஃப்பா வந்துட்டு ஓகே நா இப்டி பண்ணா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலே நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகு, அத நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்ளா அதனால அவங்க வந்து ஒகே இந்த மாரி பண்ணா நம்ம வந்து நல்லா இருக்க முடியு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளயே இந்த தாட் ப்ராசஸ் அந்த மாரி இருக்கு நீங்க என்ன நெனைக்றீங்க
எத அது நம்ம ஃபேஸ் பிரைட்னஸ்னா அது நார்மலாவே பண்லாமே நார்மலா ஃபேஸ்வல் பிரைட் பண்ணாலே ச ஃபேஸ் கிளீயரா இருக்கு இது அதாவது நம்மளுக்கே கொஞ்சோ ரீஃப்ரெஷ்மெண்டா இருக்கு எக்ஸ்ஸாம்பில் குளிச்சிட்டு வந்தா கூட நம்ப முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கற மாரி ஃபீல் ஆகு
ஆமா
அந்த மேக்கப் பண்றது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஓ நல்லா இருக்கு நாம இன்னிக்கு சூப்பரா இருக்கோ, அப்டின்ற மாரி அது ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் நம்ளோட இத வந்து இம்ரூவ் பண்லாம்
ம் ஆமா அதனால அதா முக்காவாசி வந்ட்டு நறைய பேர் போட்றாங்க, நம்ம செல்ப் குரூம் அந்த மாரி நல்லா கம் இன்னு நிம்மதியா அவங்க பண்றாங்க
நறைய பேரு
ம் சேரிங்க நம்ப இன்னொரு டைமு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க இப்டில்லா பண்றீங்கன்னு சொல்ட்டு மேக்கப் வந்துட்டு ம் சேரிங்களா சேரிதாங்க சேரி ஆ ம் ம்
அடுத்த கால் ஃப்ரீயா இருப்பீங்ளா எனக்கு இன்னு டாஸ்க் இருக்குனு நெனைக்கிற
ஆ, சேரி கால் பண்ணுங்க
அ இதே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்றீங்களா அது தம்பி நம்பரு நா பக்கத்துல இருந்தனா அவரு எங்கிட்ட
ஓகே ஓகேங்க செரி
அ இப்ப பண்றீ பண்டும்னா எப்டி ஓகே